ஆ அது எதோ கொஞ்சம் நெட்ஒர்க் கிடைக்கல தௌழி
ம் சொல்லுங்க தோழி அப்புறம் என்ன பண்றீங்க
ஆ இருக்கோ நீங்க எப்படி இருக்கீங்க
உம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
இப்ப வயல்ல நிக்கிறேன்
உம் உம் ஆ அ அது உங்களுக்கு இந்த வயல் வேலல்லா கொஞ்சோ நல்லா தெரியுங்களா
புரியல தோழி
வயல் வயல்ல வேல செய்வாங்க இல்லையா அத பத்தியானா உங்களுக்கு விவரங்கள் எதுவும் தெரியுங்களா
எனக்கு தெரியல எப்படி தெரியும்னு கேக்குறீங்க விவசாயத்த பத்தி கேக்குறீங்களா இல்ல வந்து
ஆ ஆமா தோழி ஆமா ஆமா விவசாயத்த பத்தி உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கா தெரியுமா அப்படின் கேக்குறேன் தோழி
கொஞ்சோ கொஞ்சோ தெரியும் தோழி என்னால தெரிஞ்ச வழியில இருக்கும் தெரியும்
ஏதாவது இப்ப நா ஒரு வயல் ஒண்ணு வாங்கி ஆ விவசாயம் பண்ணலாம் அப்படினு இருக்க தோழி அத பத்தியான எனக்கு அனுபவம் எதுவும் இல்ல சோ அதனால உங்களுக்கு அத பத்தி எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கொஞ்சோ நீங்க விளக்கமா சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்
அது நீங்க தெளிச்சு வயல்ல தெளியா தெளி ச்சி நடணும் அறுவடை செய்யனு நினைக்கிறீங்களா இல்ல நாத்துப்ப நாத்து விட்டு திருப்பி அத எடுத்து நட்டு அறுவடை செய்யனு நினைக்கிறீங்களா
இல்ல தோழி இப்போ நீங்க எடுத்தொனே நீங்க நடவுக்கு போயிட்டீங்க அதாவது இப்போ வயல வாங்குறேன் அப்படின்னா இப்ப அது வயல்ல வந்து ட்டு என்ன வந்து விளைய வைக்கலாம் அப்படின்றது வந்து என்னென்ன விளைய வைக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்குறே தோழி
இப்ப வயல்ல வந்து இந்த ரெண்டு நாளா இந்த கோடை காலத்துல பருத்தி போடுவாங்க தோழி
உம் பருத்தி போடுவாங்க அப்புறம் பயிர் தெளிப்பாங்களா
ஆமா கொடங் காலத்துல பயிர் தெளிப்பாங்க
க அப்றோ உளுந்து தெளிப்பாங்க அப்டிதானே
ஆமாந்த இது பயிரு உளுந்து ஆ இப்ப இது பருத்தி போடுவாங்க
மழை காலத்துல இப்ப பயிரு உளுந்து அப்டிங்கறது வந்து வயல வந்து நேரடியா தெளிக்கிறதா தோழி இல்ல வந்து அது வந்து தண்ணி விட்டு பாய்ச்சி அதாவது நாற்று எடுத்து நடவோ இல்லையா அது போல நடவ் நடவ சொ செய்றதா தோழி
அ இப்ப நா நடவு செஞ்சதுக்கு பிறகு ஆறுவடை செஞ்சதுக்கு பிறகு ஹ் ஹ் பயிறு தெளிப்பா ங்க தோழி அது ஈர பதத்துல இருக்கணு
இல்ல இல்ல நா என்ன கேக்கறேனு புரியுதா நம்ம நாத்து வந்து நம்ப நெல்லு வெளைய வைக்கிறோ இல்லையா அதுக்காக து தெளிச்சு ஒரு பங்குல தெளிச்சு இன்னொரு பங்குல எடுத்துதானே நம்ம அத நடவு செய்வாங்க
ஆமா
அது மாதிரி பயிறு செய்ய வாங்களா இல்ல பயறு வந்து நேரடியாவே வயல்ல வந்து தெளிப்பாங்ளா அத பத்தி எனக்கு தெளிவான விளக்கம் சொல்லுங்க
பயிறு நேரடியா தா தோழி தெளிப்பாங்க அது மாரி ஆ உளுந்து அது மாதிரி நேரடியாவேதா வெத தெளிப்பாங்க
இதே பேசிடலா அதுக்கப்ற நம்ம உளுந்துக்கு பத்துக்கு போலா
ரெண்டு ஒரே வகையாக தா தோழி வரு
ம் செரிங்க தோழி நீங்க எல்லாத்தையு ஒரே இதுலயே முடிச் முச்சரலான்றிங்கிங்க நா இத மூணா முடிக்கெலாருக்கே சொல்லுங்க தோழி இப்ப வந்து இப்பவ இப்ப நாத் ற்று நா அது அறுவடை முடிந்ததுக்கு அப்றோ நீங்க வந்து அந்த வயல்ல அத ஈரப்பதத்தோட உ க்கக்கூடிய வயல்ல தா வந்து பயிர் தெளிப்பாங்க அப்டின்னு சொல்றீங்க
ஆ
ஆ அப்ப வந்து பாத்தீங்க அப்டீன்னாக்கா அது வந்து தலையெடுத்தலு அப்றோ வந்து உரம் உரம் இடுதல் அது மாதிரி இந்த போல வேலைகளு செயல்படணு தானே தோழி அதாவது பயிருக்கு ஆ பயிருக்கு வந்து இப்ப எப்டி வந்து நா நாற்று வயல் எப்டி வந்து களை எடுக்கறாங்ளோ அது போல வந்து பயிருக்கும் களைஎடுக்கறது அந்த மாதிரில்லா இருக்குங் தோழி
அதல்லா எது இல்லைங்க தோழி
ஆ அதது பயர்ல வந் களை எடுக்கதெல்லா எதுவு இல்ல நம்ம நேரடியா வந்து அறுவடை செய்யப் போ செய்ய வேண்டுமா இல்ல வந்து அதுக்கு இந்த நீர்ப்பாசனம் அல்லது
நீ எதுமே இல்ல தோழி பயிரு தெளிச்ச உடனையா கொஞ்சோ ஒரு மூணு மாசோ க பொறுத்துனாக்கா அதுல அந்து அதாது எடையில இந்த பூ வைக்கிங்தோழி இல்லையே இது முட்டு வைக்கு பயிறு வந்து ஒரு காய் காய்க்கிற அளவுக்கு பருவத்துக் வரும்போது
ம்
க்கு ஒரோவுடுவாங்க
ம் ஒரம் எழுதுதல் உண்டு
ஒரம் விடுதல் உண்டு தோழி அ தண்ணி மூலியமா அதாவது தெளிக்க மருந்தா ஒரமா தூளு மருந்து போடாம தண்ணி மூலியமா தெளிக்கிறது உண்டு தோழி
செரிங்க தோ ஆ அப்போ அதுக்கு அப்ப வந்துட்டு அம்மாரி இத்தன நாளு அறுவடை அப்டின்றது இருக்குங்களா
ஒரு ஆறு மூணு மா மூணு மாதந் தோழி அந்த பயறு இருந்
பயறு அறுவடையாகு அறுவடை செய்யலா ஆ செரிங்க தோழி ஆ இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா ம் ம் அது ப பயிர அறுவடை எடுத்ததுக்கு அப்புறோ நம்ம வந்து உளுந்து வந்து பயிரிட பயிரிடஸ் செய்யலாமா தோழி இல்ல அதுக்கப்புறோ அந்த பயிறு நம்ம அறுவடை செய்ததுக்கப்புறோ இல்ல வேற எதுவு அதுல நம்ம வந்
செய்யலாந் தோழி உளுந்து செய்யலா பரு பயிறு அறுவடை செஞ்சுட்டு பிறகு அ ஆ செய்ய அந்த காலகட்டங்கள் ஒரு நாள்கள் ம் ஆ மாறினது பெறகு அது காய்க்குமா காய்க்காதாங்கறது ஒரு கேள்விக்குறியாடுந் தோழி அது தண்ணி வச் தண்ணி பாய்ச்சு தெளிச்சிருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு காச்சதில்ல
ம் அதுதா கேக்கர வந்து அது குறிப்பிட்ட காலங்கள் உண்டு அப்பிடிதான
ஆ ஆமா தோழி இப்போ குறிப்பிட்ட காலங்கள் தா அதுக்கு
ஆ ஆ சரிங்க தோழி அ இப்ப வந்து நம்ம வந்து பண்ண நடவு நடுத நடுதல்ன்ட்ருக்கு இல்லையா அதாவது நெல் நெற்பயர் வெளைய வைத்தல் அப்ப நெல்ல வெளைய வ பொழுது அதோடைய எப்பிடி அத் அத வந்து எப்பிடி வந்து நம்ம வெளைய வைக்கிறது அப்படின்றத பத்தி நீ கொஞ்சோ சொன்னிங்கனா நல்லாருக்கு தோழி ஆ
உழுது போண்ணு தோழி இப்ப அதாவது ஆ மண்ணு அப்படியே செட்டாயிருக்குங்கல்ல அதனால உழுது போடணு மண்ண மொதல்ல
ஓ சரிங்க சரி தோழி வயல வந்து நம்ம டிராக்டர் வச்சு உழுறது ஏறு உழுதல் ஆ செரிங்க தோழி
ஆ அதுக்கு பெறகு தண்ணி பாசன்னு தண்ணி வச்சு ஒரு சய்டா கொஞ்சமா நமக்கு எவ்ளோக்கு பங்குக்கு எவ்ளோவு ஊத்த ஒரு ஏக்கருக்கு எவ்ளோவு வெத தேவையோ அந்தளவு நம்ம அத ச எடோ தயாரிச்சு அதுக்கு பய் வெற வெற வெத விடணு வெத விடணு
வெதய வந்து நம்ம தெளிச்சு விடணு ஆ செரிங்க தோழி
அது முளச்சிட்டு பெறகு ஒரு நாப்பது நாளு கணக்கு தோழி அது நாப்பது நாள் அதாவது முப்பதுலருந்து நாப்பது நாளுக்குள்ள பறிச்சு பங்குல நம்ம மறுபடியு அது வேற அதுல தண்ணி பாய்ச்சி சேரு பண்ணுவாங்க சேரு பண்ணினதுக்கு பெறகு அந்த நாத்தெடுத்து அதுல போடுவாங்க தோழி
என்னது அ என்ன போடுவாங்க தோழி நாத்தெடுத்து அதாவது நம்ம வந்து நடக்கூடிய வயலுக்கு வந்து அதுக்கு தனியா நம்ம தண்ணி பாச்சு ஏறு உழுதி ஆ இருக்கக்கூடிய வயல்ல வந்துட்டு இந்த அது நூறு வயல்ல விளைஞ்ச நாத்த எடுத் த்து அந்த வயல்ல நடுவாங்க அப்டின்னு சொல்றே
ஆமா ஆமா ஆமா
ஆ செரிங்க செரிங்க இப்ப வந்து இப்போ ஒரு ஒரு ஒரு பங்குக்கு எத்தன பேர் வந்து நடறதுக்கு இருக்கோ தோழி அது எப்டி தோழி
இப்போ பங்குன்னு எடுத்துக்க முடியாது தோழி நூறு குழி எ எ எரநூறு குழி ஒரு ஏக்கர் அப் படின்னு ஒரு ஏக்கர்னா முன்னூறு குழி தோழி
ஆ செரிங்க தோழி
அப்போ நூறு குழினு எடுத்துக்கிட்டா அ கொறஞ்சபட்சோ ஆறு பேரு நடணோ
ஆ ஆ
ஆறு பேரு நட்டா நடணோ அடுத்தது அடுத்த இப்ப இப்ப மிஷினு வந்துச்சுங்க தோழி மிஷின்ல எப்புடின்னு நமக்கு அது கணக்களவு தெரியாது
இல்ல நீங்க வந்து ந மிஷின பத்தி கேக்கல நம்போ நம்ம வந்து ஒரு பங்கு நம்ம வேல செய்யறோ அப்டீன்னா அ அது மூலயமா நமக்கு லாபம் இருக்கா நட்டம் இருக்கா அப்டின்றத பத்தியேதா நா இப்போ ஏன்னா நா ஒரு பங்கு வாங்குற அப்டிங்கு பொழுது அது லாபத்துல இருக்குமா நட்டத்துல இருக் மான்றது எனக்கு தெரியுல இல்லையா சோ உங்கள்ட விவரங்கள தெரிஞ்சுக்கலா பாத்துக்க அதா தோழி நா இப்ப உங்குளுக்கு கால் பண்ணியிருக்கே
அது ப நம்ம பாரம்பரியமா அத ஒரு மொறையா செஞ்சோன்னா கட்டாயோ லாபோந்தா தோழி ஆனா அது கொஞ்சோ நம்ம பராமரிச்சு நம்ம நம்மளே இது லேவா விவசாயுத்துல ஆளுங்கள வெச்சு செய்யுதா நம்மளே செய்தோனா நமக்கு கொஞ்சோ கூடுதலா லாபம் உண்டு ஒரு ஆளுங்கள வெச்சு செய்யும்போது அதுல கொஞ்சோ நமக்கு கம்மியாதா தோழி லாபோ கெடைக்கு
நம்முளுக் முழுப்பயிர் வந்து வயல்ல எறங்கி நம்மளே வந்து வேலை செய்யனோ அப்டீனு சொல்றீங்க
ஆமா தோழி நம்மளே செய்யலா தப்பில்லங்க தோழி
அல்ல அதுதா நம்மளே எறங்கி நம்மளே செய்யணோ அப்டீனு சொல்றீங்க இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஆ இப்போ வந்து நம்ம நம்ம நடவு இந்த ப இந்த நடவு நட் இப்ப இந்த நெல் வெளயிறதுக்கு நடவு நட்டுட்டோ அப்டீன்னாக்கா அத வந்து நம்ம வந்து எத்தனை நாட்களுக்குள்ள அறுவடை செய்யலா தோழி
அது மூணு மாதோ நாலு மாதோனு நெனைக்குறே தோழி இருங்க கொஞ்சோ நாழி
என்ன தோழி
அது ஆறு மாசோ ஆவுங்க தோழி ஆறு மாதோ ஆவோ ம் அதா அஞ்சுல இருந்து ஆறு மாதோ குள்ள அஞ்சுல இருந்து ஆறு மாதோ குள்ள அறுவட செய்யுற மாதிரி இருக்கோ தோழி
ம் அதுதா நம்ம அறுவடை செய்யறது நல் நல் நெல்ல வெச்சு நம்ம அறுவடை செய்யறதுக்கு ஆறு மாத காலங்கள் தேவைப்படும்
ஆமாங்க தோழி
ஆ செரிங்க தோழி அறுவடைக்கு வந்து நமக்கு அறுவடை சரியான காலகட்டமா அதெல்லாமே இப்ப வயல் எல்லா இப்ப ஒலையுது அப்டின்னு கேட்டீங்ன்னா நிறைய அந்த எலி தொல்லைகள் அப்றோ அந்த ஆடெல்லா மா ஆடு மாடு இதெல்லா எறங்கி சேதப்படுத்துதல் இதெல்லா இருக்குல்லயா இதெல்லா எப்டி தோழி நீங்க கலய அதாவது வரப்பெல்லா பூண்டு செடி அப்டீன்னு சொல்லக்கூடிய அந்த எடிக செடிகள்லா இந்த இதுல கெளம்புல்லையே இந்த நெல்லுல அது மாரில்லா எது டேரெக்டா அறுவடைக்கே போயிர்லாமா
அதெல்லா இல்லங்க தோழி இப்ப நடவு நட்டத்துக்கு பிறகு ஒரு ஒரு மாத காலாத்துக்கு அப்றோ அந்த பயிர் வந்து பச்சையா வேறு ஊனி நிமிந்து வரு தோழி
மீண்டும் மீண்டும் அடுத்தழைப்புல இத பத்தி நம்ம தெளிவா பேசலாம் தோழி நன்றி தோழி